ஹலோ எப்டி இருக்கீங்க?
ஆ நல்லா இ க்க நீங்க நல்லா இருக்கீங்ளா சாப்ட்டீங்ளா சிஸ்டர்
சாப்ட்ட இல்ல இனிமேதா சாப்பணு இப்பதா சமச்சு முடிச்ச
என்ன சமயலூ
நா பேக் ரவுண்ட் நாய்ஸ் ரொம்ப அதிகமா இருக்கு
பேக் ஆ என்ன சமயல் சிஸ்டர்
சாப்பாடு முருங்கக்கா சாம்பார் கத்திரிக்கெ வெண்டக்கா பொரியல்
கத்திரிகாயா வெண்டக்காயா
வெண்டக்கா
கன்ஃபீயூசன் ஆயிட்டீங்ளா
ஆமா
வெண்டக்கா பொரியல் அது என்ன ட்ரையா இல்ல எப்டி கூட்டு மாரி இருக்காமா
இல்ல ட்ரையாதா ஆமாமா
அது எப்டி சிஸ்டர் செய்யறது
சும்மா எப்டின்னா எண்ணெ போட்டு கடுகு
ரெசிப்பி சொல்லுங்க
அதா எண்ணெ ஊத்தி கடுகு போட்டு கள்ளப்பருப்பு அ உளுத்தம் பருப்பு போட்டு் எ வெண்டக்கா வெடு த்து போட்டு லைட்டா மெளகாத் தூளு இல்லனா சிக்கன் பொடி மெளகா சிக்கன் பொடி
இருங்க இருங்க இருங்க வெண்டக்காய வந்து எப்டி வெட்டணு
சின் சின்தா வெட்லா
அ சின்சின்தா ரவுண்ட் ரவுண்டாவா
சின் சின்னதாம சின்னதாதா வெட்னு அ ரொம்ப மெல்லிசா வேண்டா கொஞ்சொ ஒரு இன்ச் அளவு ரௌண்டா ரௌண்டா ரௌண்டா
ஆ செரி கொஞ்சோ திக்னஸ் ஓட வெச்சு
ஆமா ஒரு ஒரு இஞ்சு கை நம்ம ஃபிங்கர்ஸ்ல ஒரு
அந்த அளவுக்கு வச்சா அது சாம்பாருக்கு போற மாரி ஆயிராதா
இல்ல இது நீங்க பண்ணுங்க நல்லாவே இருக்கு
அதோட கொஞ் அடுத்தது வேர்க் கடலையு கொஞ்ச தேங்காவு லை ட்டா மிக்சியில ஒரே ஒரு ரெண்டு கிரில் அப்டியே விட்டுட்டு அத எடுத்து மேல நல்லா இது பண்ட்டீங்னா கொஞ்சொ நல்லா வா அப்டியே வதக் எது அ தண்ணியே ஊத்தக்கூடாது
ஆ அ
அப்டியே போட்டு கொஞ்ச நேரொ அப்டியே இது பண்ணிட்டே இருந்தீங்கன்னாவே அப்டியே கொஞ்ச நல்ல ட்ரை ஆயி ஒரு மாரியா குட் டியா சுருங்க ஆரம்பிச்சுரு சோ அதுனால நல்லா சூப் பரா டேஸ்ட்டாருக்கு சேம் கோவக்காவுக்கு அதே பண்ணாலு டேஸ்ட்டா இருக்
ம் ம் கோவக்கால்லா நாங்க சாப்டதே இல்ல சிஸ்டர் எனக் பிடிக்காது
கோவக்கா ரொம்ப நல்லது ஒடம்புக்கு
நல்லதுதா அது பாத்தாவே புடிக்க மாட்டேங்கிது
அது நீங்க வந்து அத நா சொன் நீ அதேமாரி ரவுண்ட்ஸ்ஸிதுலே வந்து நீங்க இது பண்ணி கட்
அதுல வெதெல்லா இருக்கும்ல
அது ஒன்னும் பண்ணாது அது எல்லா மெல்ட் ஆயிடுங்க நம்ப எண்ணெயில போட்டு பொறிக்கும் போதே மெல்ட் ஆயிடு
அப்டியா நல்லா இருக்குங்கிறீங்ளா
நீங்க ஒரு தடவ அத செக் பண்ணி பாருங்க நல்லா ஆயில் ஊத்தி இதே சேம் கடுகு வே இதெல்லா போட்
தண்ணியே ஊத்தாம
தண்ணியே ஊத்த கூடாது
செரி நீங்க எதோ சொன்னீங்களா எதோ மசாலா பொடி எதோ போக சொன்னிங் போட சொன்னீங்களா என்ன மசாலா பொடி
சிக்கன் பொடியும் போ அ லைட்டா சிக்கன் பொடி போட்லா இல்ல கறி மசாலா பொடி போட்லா இல்லனா மெளகா தூள் இருந்தா மெளகா தூளே போட்டுக்லா அவ்ளதா ம் நம்ப இஷ்டோ அதே மார்தா அதுல அதுலயு அந்த
ச்சு குடுப்போம்ல
ஆமா நல்லா தரு சேம் அதே வேர்க் கடலையு கொஞ்சோண்டு இது தேங்கா வேகு க தேங்கா கூட தேவப்படாது வேர்க்கடல வந்து வரமெளகா ஒரே ஒரு வர மொளகா போட்டு அத அதே மிக்சில கொஞ்சொ லைட்டா இது பண்ணிட்டு லாஸ்ட்டா எறக் க்கும்போது நல்ல ட்ரையா இத போட்டு நல்லா ட்ரையாக்
நா இங்க இருக்கிறேன் ம் ம் ம்
அப்பப்ப அது கிண்டி வுட்டுட்டே இருக்கணு கோவக்கா அதுலேயே தண்ணி வரு
ம் ம் ம்
ஆ நல்ல டேஸ்டா இருக்கு சாப்புடுபோது நல்லா வாய்கு நல்லா அது மெல்லு போது நல்லா ஒரு இது இருக்கு
எதமா இருக்குமா
ம் ம்
நா இதுக்கப்றோ ட்ரை பண்ணி பாக்குறே
அது ஹெல்துக்கு ரொம்ப நல்லது கூட அது ரொம்ப நல்லது கேள்ஸுகுல்லா
ம் ம்
ல்லாவே கெடைக்கு ட்ரை பண்ணி பாருங்க
அதல இந்த வெத இருக்கிறதுனாலதா எனக்கு புடிக்காது பாருங்க இங்கெல்லா சும்மாவே கெடைக்கு காய்சிருக்கு இங்கெல்லா அந்த கோவக்கா தான இதுக்குன்னு வேற கோவக்கா எதாவுது விக்குதா என்ன
இல்ல இல்ல இல்ல இல்ல ஒரே இதுதா
சும்மாவே இங்க கொடியிலெல்லா காச்சிருக்கும்ல
ஆமா ஆமா கண்டிப்பா அதேதா அதேதா
அதே கோவக்கா தான நீட்ட நீட்டமா இருக்குல
ஆ அதேதா அதேதா அது நல்ல பி பி இருக்கவங்களுக்கு அடுத்தது லேடிஸ்க்கு வந்துட்டு இந்த யூட் யூட்ரஸ்க் கேள்ஸ்க்கு வந்து யூட்ரஸ்க்கு
ஆ அது கூட செரி அது பழுத்துருச்சுன்னா அது ஒண்ணு பண்ண முடியாதா
பழு ரொம்ப பழுத்துருச்சுன்னா ஒண்ணு பண்ண முடியாது ஒரு மீடியமான பழு க்கிறதெல்லா ஓகே அது அது பாத்தீங்கன்னா ப மேல காயா இருக்குற மாரி இருக்கு உள்ள பாத்தா எல்லா பழுத்த மார்ருக்
மீடியமா பழமா இருந்தாலு சமக்கிலாமா
புரியில
மீடியமா பழோ இருந்தாலு சமைக்கலாமான்னு கேட்குறே
சமைக்கலா சமைக்கலா ரொம்ப பழுத்து ரொம்ப கொழ கொழனு ஆனா தா சமைக்க முடியாது ஆ ஆமா அந்த மாரி இருந்தா சமைக் க்கலா ரொம்ப திக்கா இதாகாம நார்மலா இருக்கு நீங்க வந்து காயாவே எடுத்து பாத்தீங்னாலே உள்ள வந்து அந்த கலர்ருக்கு
ஆ ஆ ஆ
கலராதா இருக்கு அதுனாலு நல்லதா அது ஒண்ணு ப்ரச்சன இல்ல
செர் செரி செரி
ஓகே நீங்க என்ன
அங்க என்ன சிஸ்டர் வெய்லா மழயா
ஐயோ வெய்யில் பயங்கர வெய்யில் தா அடிக்குது
செம்ம வெயிலு தா சிஸ்ட்ர் இங்கயு நானு மழ பெய்யு பாத்தா மழ பெய்யாது போல
அதா என்னன்னே தெர்ல மழயே வரமாட்
ஒவ்வொரு டிஸ்டரிக்லல்லா மழ பெய்து நவுங்க எங்களுக்லா வெய்யில் கொளுத்துது
அதா இங்கயு பயங்கரமா இருக்கு ஒரு இதே இல்லாம இருக்கு எப்படா ஒரு மழ வந்த
மழ வந்தா நல்லா இருக்கு அதா நானு பாத்துட்டு இருக்கோ பாருங்க நைட் லைட்டா வந்துச் சி பாருங்க அப்டியே நின்றுச்சு
ஆ ஆ ஆ. இங்கியு ஒரு நாள் வந்துது லைட்டா தூத்தல் போட்டுச்சு அப்டியே அப்டியே டாப் ஸ்டா அதாயிருச்சு அப்டியே போயிருச்சு வந்த வாக்லியே போய்ருச்சு.
நல்லா ஒரு மழ லா அடிச்சு பேஞ்சுச்சுன்னா நல்லாருக்கு நம்முளு
ஆமா தண்ணி கொஞ்சோ நின்னு வந்து நின்னு
தாங்க முல்ல மழ காலத்துல மழய தாங்க முல்ல என்ன பண்றது. போடக்கூடாது சவுண்ட
ஓகே.
ஒங்க வீட்ல பசங்க எல்லா ஸ்டர் ஸ்கூல் போய்ட்டாங்ளா?
இல்ல இல்ல இன்னு பசங்க இல்ல எனக்கு.
இப்பொதா மேரேஜு கல்யாணோ ஆயிர்ச்சுல.
ஆ மேரேஜ் ஆய்ச்சு.
ஆய்ர்ச்சா ஆய்ர்ச்சா செரி செரி நம்ம வேற ஆகாம கேட்டமோ கேக்கும் அடுத்தவங்க கு
என்ன சாப்ட்டிங்ளா நீங்க?
ஆ சா ஆ சாப்பல்ல சிஸ்டர் இனிமேதா சாப்பணு சாம்பாரு சாதோ.
ஓ ஓ ஓ செரி செரி செரி செரி. நீங்க ஹவுஸ் ஒய்ஃபா இல்ல ஓகே ஓகே ஓகே.
அ ரெண்ர வயிசு ஆகுது எ பையனுக்கு.
ஓ சரி ஓகே ஓகே ஓ
ஆ ஹவுஸ் ஒய்ஃப்தா ஸ்டர்.
ஓகே டூர் எங்கியாது போனிங்ளா?
நாங்க இப்ப ரீசென்டா திருப்பதி போய்ட்டு வந்தோ. நீங்க சிஸ் ட்ட?
நாங்க இப்டிதா திருப்பதி திரு அது என்னா ஊரு? ம் எதோ ஒரு ஊரு. திருல த்து இது கன்னியாகுமரிக்கு அந்தாண்ட திரு திருவற்றூரா எதோ ஒரு ஆ அந்தாண்ட ம் அங்க ஒரு ஃபால்ஸ் ஒன்னு இருக்கு அங்க போயிருந்தோ.
நல்லாருக்மா நல்லா இந்ச்சா? நீ கன்னியாகுமரி பக்கமா நீங்க? மதுரைலந்து போனிங்ளா செரி செரி.
கன்னியாகுமரி து தூரந்தான இங்கிருந்து. அங்க போயிருந்தோ இ இல்லல்ல கார்ல போட்
சரி சரி சரி.
நல்லாந்துது அது ஃபால்ஸ் நல்லாக்கு ஒரு தடவ போய் பாருங்க.
ம் நாங்க போகவேல்ல ஃபஸ்ட் டைம் திருப்பதிக்கு போகணும் போனோ இந்த இப்பதா போனோ. ட்ரெயின்ல போனோ. லீவ் ட்டு இப்ப லீவ் வந்ச்சில்ல ஒன் மந்த் லீவு அதுக்கே அங்க செம்ம கூட் டம் பாருங்க அம்மா.
அய்யோ லீவ்லதா பயங்கரமா இருக்கு கூட்டோ.
தெரியாம நாங்க போயிட்டம் போல ட்ரெயின்ல போனா கூட்டோ கோயில்ல பாத்திங்கணு வெச்சுக்கோங்க அதுக்கு அது க்கே ஒரு எனர்ஜி வேணு அவ்ளோ கூட்டோ. ஓட மு டியாது அவ்ளோ ஓட்டமா ஓடுவாங்க அம்
ம் ம்.
மொலியு வேற தெரியாது நம்மளுக்கு தமிழ் மட்டு தா தெரியு
ஆ ஆமா அங்க தெலுங்கர சைடு
ஆ தெலுகுதா அவுங்களுக்கு நம்ப அவுங்களுக்கு நம்ம பேசுறது புரியு அவுங்க பேசுறது நம்பளுக்கு புரிய மாட்டிங்குது
ஓ ஆ ஆ ஒன்டே வா எத்தன் நாள் போனிங்க
போன ஆமா சிஸ்டர் ஒரு ஃபோர் டேஸ் ஆச்சு டே ஒ நைட்டு கெளம்பனோ நைட்டுக் கு கெளம்பி மறுநாள் காலயில போயிட்டோ அங்க போயிட்டு நாங்க கொஞ்ச ஸ்டே பண்ணிட் டு ரெஸ்ட்டு எடுத்துட்டு மறுபுடியு அங்க மதியான கெளம்பி சாய் கீழ்ழ திருப்பதிக்கு போனதுக்கே எங்களுக்கு மதியாண ஆயிருச்சு போன டயட் இருக்குல்ல ஒரு நாள் ஃபுல்லா நைட் ஃபுல்லா போனோம்னா சேர்னு போய்ட்டு ரெஸ்ட்டு எடுத்துட்டு குளிசிட்டு மதியாணோ சாப்ட்டுட்டு ஈவினிங் கெளம்பனோம் மேல போறதுக்கு மேல போய் நைட் சாப்பாடு சாப்ட்டு நைட்டு ஒம்போது மணிக்கு ஒரு எட்ற மணி இருக்கு உள்ள போக போனோ
ம் ம்
அப்போ சுத்தவுட்டது தா சுத்திகுனே இருந்தா நைட் ஃபுல்லா ஒரு பன்னெண்ற மணிக் கு ஒரு எடத்துல அடச்சு வச்சாங்க
ம் ம்
அதுக்கப்புறோ கொஞ்ச நேரோ ஆனதுக்கப்பறோ மறுபடியு ஒரு எடத்துல அடச்சு வச்சாங்க
ம்
அவ்ளோதா விடியிற வரிக்கு ஏழு எட்டு மணி வரிக்கு அங்கே இருந்தோ
ம் ம்
அதுக்கப்பறோ மறுபடியு தொறந்து உட்டாங்க நலது அப்பயு ஓட்டமான ஓட்டோ ஓடி ஒரு எட்ர மணி இருக்கு சாமீபாத் ட்டு வெளில வரும்போது பத்து இருக்கு நனைக்கிற நானு
ஆ ஆ அ
சாமி பாத்து வந்துட்டு அப்றோ மத்தியானோ அங்கிருந்து கெளம்பி வந்துட்டோ
ம்
மத்யான கெளம்பி வந்தாளே எங்களுக்கு ட்ரெயின் கெடையாதனால மறுப்டியு ஒருன் ஒரு டே எக்ஸ்ட்ரா அங்க தங்கற மாரி ஆயிருச்சு
ம் ம் ம்
நீங்க காரு கார்ல போய்ட்டு கரெக்டா வந்துருவீங்க
ஆமா ம் அது அது கொஞ்சோ நமக்கு க இதா இருக்கும்ல கம்ஃபர்டபிளா அது ரொம்ப லாங்கான்னா போ முடியாது இங்கேனா ஓகேதா இல்ல இப்ப உங்களுக் திருப்பதினா நம்ப வந்து எடுத்துட் போனா ஒன் டே ஆகு கார்ல போனா
திருப்பதிக்கு கார்ல போறதெல்லா கொஞ்சோ ரொம்ப ரிஸ்க்கு தா ஏனா அது ரொம்போ லாங் சிஸ்டர் ட்ரெயின் தா பெட்ரு ஏனா ஏ சொல்றன் வச்சுக்கோங்க செலவு பரச்சன இல்ல ஆனா போணுன் வச்சுக்கோங்க நம்ம ட்ரெயின்னா நம்ம படுத்துட்டு போலா வரலா
அதா அதா அதா அது கம்ஃபர்ட்டபுளா இருக்கு இது வந்து சு சும்மா இங்க போயிட்டு வருது கன்னியாகுமனா ப போ தோ ஒரு மூணு மண் நேரத்துல எப்டியு நாலு மண் நேரோதா ஆ போயிரலா
அ சிஸ்டர் இந்த இருங்க நா அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு வரே சாம்பார் வச் வச்சுருந்த இந்த வரே இருங்க திருப்பி கூப்புற்றே ஆ